தோ உக்கான்ட்ருக்காங்கா வெளி இப்பதா டீ குடிச்சோங்ளா
அ
உக்கான்ட்ருக்காங்க்கா நீங்க
அ எனக்கு வேற செரியான போர் அடிக்குது ஆள் மாத்தி மாத்தி பேசிட்ருக்கே
நா இப்பதா அம்மா பக்கத்துல உக்காதுருந்தே நீங் பேசிட்ருந்தீங்ளா அதா நா இப்பதா அம்மாட்ட சொன்ன அ க்கா எனக் கூப்புற்றாங்க மா அப்டின்
அ ஹா இல்ல இப்ப ராஜி பேசிட்ருந்த மதுட்ட பேசிட்ருந்த அம்மாட்ட பேசுன ந்ய அப்புற அவுரு வேற இல்லியா மழ பெய்யுது சாய்ந்திர நால்ர மணிக்கி கரண்டு போனது இன்னு வர்ல
அது மழ பேஞ்சுட்ருக் புல்லைங்கோ
அப்பதா சொன்னேன்ல ரொம்ப சரியான மழ காத்துல்லாம் ரொம்ப அடிச்சுதுன்னு சொன்னன்ல
இங்கி கொன்நேர் தூரி ட்டு இருந்து அப்புறம் மழைக்காணும்
இல்ல நீ ஏதாவது வயர் கட் ஆயிடுச்சா என் தெரியல இன்னும் கரண்ட்டே வரலவேற
அ நீங் கா டீ குடிச்சீங்களா
ஆ வர காஃபேச்ச புடிச்சச்சா அங்க சொஸ் சைட்டி தான் போனோ நடந்து போறக்கு முடையா இருந்துச்சா அதனால போய் வாங்கல
அதனால வர காஃப்பிட்டு
ம் காலில ரெண்டு பேக்கெட் வாங்கிட்டு வாந்தாரு பாலு அலோ டம்பிளரு காஃபி ஆத்தி குடிச்சுட்டு ஆ மீதி பாலுக்கு பரி உஊத்திச்சுட்டன் தயிர் இருந்துச்சு
சேரிங்கா
ஆ சேரி இப்ப வர காஃபியே குடிச்சுக்கிட்டேன்
சேரி நீங்க கொஞ்சொ பால் எடுத்து வச்சிருக்கலாம்
அ கெட்டு போயிரும்ல நிஷா சட்னியே பாரு
அ
பன்னொரு மணிக்கு தா பதுனொன்ற கரெக்டா பதுனொன்ற மணிக்கு சாப்ட்டேன்
ஆ
அப்பதான் அரைச்சே சட்னி நல்லா புளிய எல்லா போட்டு தக்காளி எல்லா போட்டுதான் அரைச்சேன் பீட்ரூட் சட்னி கெட்டு போயிருச்சு எவ்ளோ சட்னி கெட்டு போயிருச்சு
எல்ல அது ஏதாவது இது பண்ணியா சூடு பண்ணியா வச்சுரு
சூடு பண்ண முடியாதே
இல்லக்கா சாப்புட்டு
சூழ் பண்ண முடியாதுல்ல நிஷா தேங்கா போட்ருக்கெல்லா திரி
ஆ ஆமா
சாப் படவே இல்ல அவுரு அப்டியே ஒரு ஹாட் பாக்ஸ் சாப்பாடு இருக்குது ஃபோன் பண்ணி சொல்லிட்டே சாப்பாடுருக்கு இது பெறை ஊத்தி வச்சது ஒரு குண்டா தயிரு இருக்கு சாப்புடுங்க
நீங்க சாப்டலையா
நானு சாப்புடுவே அப்பற தக்காளி எல்லா இல்ல நேத்தே சொன்ன ரேஷன் ஆச்சி சந்தைக்கு போலான நேத்தே கோயில்ல எல்லா பாக்கணு கொள்ளனுன்ட்டு ஆ மழ வேற வந்துருச்சு நேத்து
சோ அதனால போலிங்ளா இன்னைக்கு போ முடியாது இல்லைங் மழ வந்துட்
ம் மழ வேற வந்துட்ரு ருக்கு
ச ம் காலேல ம் ஓ இங்க இங்க மாதிரிதா அங்கய்ங்ளா
எ இங்க மாரிதா
ஆ
பத்து பத்து ருவா தா போயிருந்தா சிவனேனு வாங்கிட்டு வந்ருக்லா இங்க க கடைல போனா கிலோ கணக் குல குடுக்குறாங்க இங்கயா இருந்தா ஒரு அஞ்சு காய் ஒரு ஆறு காய் வாங்னா கம்முனு வேல முடிஞ்சுது து
ஆமா அங்க போயி கடைல போயி ஒவ்வொரு காயா வாங்கி
ஆ வாங்கிட்ருக்கறதுக்கு இங்க கால் கிலோ வாங்னா நாப்பது ருவா அம்பது ருவா
ஆ
நா சொல்ற அப்போ கரண்ட் இப்பதா வந்துருக்குது
சார்ஜர் எல்லா போட்டு வச்சிருக்கிங்ளா
அதா பவர் பேங்க் இருக்குல்ல நிஷா பவர் பாங்க்ல போட்டு வச்சுருவ சார்ஜரு அதனால அதுல போட்டுக்குவே சி கதவ வேற லாக் பண்ணிருக் ட்டு
ஆ வெளிய உக்காண்ட்டு இருந்திங்ளா இவ்ள நேரோ
வெளிய உக்காந்துருந்த அப்றோ கத லாக் பண்ணிட்டு வந்து படுத்துக்கிட்டு கொஞ்ச நேரோ எவ்ள் நேரந் தா வெளிய்வே பண்றது இல்ல நானாலசோ போய் கதவு தெறந்து பாத்துட்டு வந்த வெளில லைட் எரிதா என்னனு
இப்பதா வந்ச்சுங்ளா கரண்ட்டு
தா வந்துச்சு
தே நீங்கதா சீக்கிரோ சாப்டுவீங்கலா இல்ல அண்ணா வந்துட்டு சாப்டுவீங்களா
அவு வந்தாதா சாப் டுவே காலைல டைம்ல நா சாப்ட்டுருவ நைட் ல அவுர் வந்தா அவர் வந்தோனயு சாப்
சேரிக்கா
ம் அங்க சாம்பார் இருக்கா
ஆமாங்கா மண்ணு விழுகும் குப்ப மொரத்துலிருந்து
வந்துட்டாளா இவோ
இல்ல இப்ப தா கொண்டு வந்திருக்காங்களாமாங்கா இனி தா வருவாங்க
அப்டியா சேரி
கூடாது எங்கிட்டதா அடிக்கணு மெதுவா அடிக்கணு
என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்
பால் வீசிட்டு இருக்கேங்கா அவளுக்கு அவ குப்ப மொரத்த வச்சு அடிச்சுட்டுருக்கா ஏ குப்ப மொரத்த
ஏ ஒடஞ்சுரும் அந்த டெம்பர் பாலா எடுத்து அடிக்கிறா
ஆ அவ ஒரு பச்ச கலர் பால் இது அவ பேக்லந்து எடுக்கும் போது கீழ விழுந்துச்சுங்
ஆ
வச்சு வெளாடிட்டுக்கு
செரி
அதே குப்ப மொரத்த அங்க வை
அந்த பால் ஒண்ணு எடுத்து வச்சுருந்தாளே குடுத்துட்டாளா
இல்லேக்கா
குடுக்கலயா
க்ளிங்
இவளே வச்சுக்கிட்டாளா
ஏ ஹே இன்னு குடுக்கவே இல்லேங்க்கா
சேரி நிஷா இப்ப சாம்பாரே இரு க்கா நைட்டுக்கு சாப்பற
சாப்பாடு சாம்பார் ஆமாங்கா இப்ப தா சூடு பண்ணி வச்சுட்டு டீ வச்சு ட்டு வந்தோ குடிக்கறதுக்கு வெளிய நீங்கதா இல்ல நேத்து கொளு சாப்பிடுறதுக்கு
ஆமா கொளுப்பு வேற கொஞ்சொ கொஞ்ச
அ
கேக்குதா
அ ஒரே ஒரேநிம்ஷம்கா பால் மட்டும் வாங்கி பேசுங்க கொஞ்சொ கொரகொரப்பாருக்கு டக்கு பாப்பா
மா
ஆ என்னந்த இதா
ஆப்ல பேசிட்டிருக்கே
ஆஹா சேர்சேரி இந்தா த வரே பல்னியா
விஜய் பதவி ஏற்பாராட்
எனக்கு அதுவு அப்படி காதுகேட்டுச்சு அ அந்த அம்மா வேற பால் வேற கொண்டுவந்துட்டு குண்டா எடுத்துட்டு வாராங்கச்சா சொல் ம் ம் நாளைக்கா
ஆமா அநூத்தி பதினெட்டு வந்துருச்சு
அ அது பத்தாந் தேதி ஆயிருவா போங்குமுல்ல
ஆமா
பதவி எடுத்தாத்தான ஆகும் இல்லனா பத்தாந் தேதி
ஆயிர ரெண்டாயிரத்து ஐநூறு ரூவா
பாப்பா ரெண்டாயிரத்துஐநூறுவா இப்ப தரமாட்டாங்க இப்பதா அந்த ஆயிர்ரூவா அவங் குடுக்கவேண்டிய ஆயிர்ரூவா பதவிய வுட்டு போயிட்டாங்கள அவங்க தோத்துட்டாங்கல பத்தாந்தேதி அவங்க எப்புடி குடுப்பாங்க அதுக்முன்னாடியே அவ பதவி ஏற்கோணும்னுல்ல அதனால் நாளைக்கு
ஆ
நாளைக்கு நாஅடுத்த பத்தாம் தேதி ஏறுமோ நீ அடுத்த மாசம் பத்தாந் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்து ஐநூறுவா ஏறு
இல்ல மே மே பதினஞ்சா தேதிக்கு மேலதா ரேஷன் பண்றாங்க
இப்படிப்பாப்ப எழுதி வை கறது
அதை தா இப்ப நா சொல்லிட் சொல்லிட்டு இருக்க மறுபடி எழுதி எழுதி எழுதி வைக்கருங்க ரேஷன் கார்டோட அப்டேட் வந்து மே பதினைஞ் பதினஞ்சா தேதில இருந்துதா ஓபன் பண்றாங்க
ம் ம்
பதினஞ்சா தேதிக்கு மேல பதினாறா தேதி அந்த எதுக்கு காங்கேய போங்க
ம்
அங்க போயி உங்களோட ரேஷன் நம்பர் மாத்திட்டு
ம் இன்னொரு பால் விட்டின ம்
இப்ப பேங்க் அக்கௌண்டு எதுவுமே உருப்படியா இல்ல பேங்க்ல யாவது ஓபன் பண்ணிருந்துக்கலா
அதா ஒரு இது ஒண்ணு ஓபன் பண்ணனு பா ஓபன் பண்ணிட்டு தா போய் எழுதி வைக்கணு
ஓபன் பண்ணிட்டு போய் எழுதிச்சிங்ன
ம்
அதுல போய் நம்பரு மாத்திட்டு வந்தீங்கன்னா நான் என்னோட பேரு நீக்கீ
ம் சாலா கழட்டிவை செரி இந்தா குடுக்குறே இரு நிஷாட பேசு கா
நிஷா
சொல்லங்காத பால்
ஆ இந்த பதவி ஏற்கறத பத்தி பேசிட்டு இருந்தோ
அதா நாளைக்குங்களாமா சீட் இன்னைக்கு ஃபுல் ஆயிடுச்சுங்க
அதா அம்மா சொல்றாங்க இந்த மாசோ பணம் போடுறாங்களா இல்ல அடுத்த மாசோ பணம் போடுறாங்களனு தெரில அப்டின்னு சொல்லி சொன்னாங்களா
ஆட்சிமாறுனால இந்த மாசோ பத்தாந்தேதி பணோ க்ரெடிட் ஆகுன் சொல்லியிருக்காங்க
எப்பிடி க்ரெடிட் ஆகோ அதுக்தா முன்னாடியே குடுத்துட்டாருல எலெக்ஷன் வர்றதுனால
அவுங்க குடுத்துட்டாங்க்கா இப்பதா ஆட்சி மாறுது இல்லிங்
ஆ
அதனால இவரு தா குடு க்குனு சொல்லி அவங்க ஆப்போசிட் ல பார்ட்டிஸ் இருக்காங்கல்ல அவங்க
அதெல்லா ஒரு தூசி இப்டிங்கிறகுள்ள எல்லாத்தியும் பண்ணிட் போய்ருவாரு
நா உக்கான்ருக்கே எப்படி அடிக் முடியு
இப்ப நெறைய பேர்துக்கு அமௌண் ட்டு வராம இருக்கு தில்ல
எல்லா ரெடி பண்ணிட் தாங்கா
போடுவாங்க அ அதுதா நானு சொல்றே அம்மாட்ட இதா சொ சொன்ன மே பதினஞ்சாந் தேதில இருந்துதா அ ரேஷன் காடு அப்டேட் பண்றாங்க
அ அ
அப்புறதா அப்டேட்டுல்லா மே மந்த் ஃபுல்லா அப்டேட் ஆயி ஜூன்ல
ஜூன்ல இருந்து தா அ ஜூன்ல இருந்துதா வருங்க அ ப்படி இல்லன்னா ஜூன் ஜூலை மூணு மாசோ கரெக்டா கொடுத்துருவாங்க மே ஜூன் ஜூலை மூணு மாஸ் த்துகுள்ள நீங்க என்னனெல்லா அ து திருத்தணுமோ அப்ளை பண்ணணுமோ எல்லாமே பண்ணி போங்கன் சொல்லி சொல்லுவாங் அதுக்கப்பறோ தா நம்மளால
ஆ ஸ்கீம்லா வரு இப்போ டைம் எடுத்து அவரு வந்து என் ன்ன ஏதுன் எல்லா பார்த்து எல்லா அவுரு ஒரு கால் க்லேஷன் போட்டு தான பண்ணுவாரு
ம்
ஆமா
இனி பஸ் ஃப்ரீ அது இதுல்லா வருது
ஆமா ஐயோ நிஷா இரு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு கட் பண்ணிட்டு அப்புற கூப்புடுறே
ஆ சரிக்கா
சின்னா அப்டி பிளாக் ஆயிடு ஆமா சரிக் கூப்பற
ஆ சரிக்கா